வணக்கம் தோழி
வணக்கம் தோழி நா பேசுரது தெளிவா கேக்
ஆ தெளிவா கேக்குது நல்லா இருக்கீங்களா தோழி
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே தோழி இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து ஆ நிறைய நம்ம சின்ன வயசுல இருந்து நறைய விஷயங்கள் நம்ம பாார்த்திருப்போ நிறைய எடங்களுக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ணிருப்போ உங்களுக்கு வந்துட்டு நறைய எடங்களுக்கு நீங்க டிராவல் பண்ணிருப்பீங்க பட் இதுக்கு மேல வந்துட்டு ட்டு இங்கல்லா போகணும்னு நீங்க வந்து ஆசைப்பட்டிருக்கீங்க இந்த எடத்துக்கு நம்ம போயே ஆகணு ஆ இத்தனை வருஷோ நம்ம மிஸ் பண்ணிட்டோ ஆனா இதுக்கு மேல நம்ம மிஸ் பண்ண கூடாது அப்டின்னு நம்ம ஒரு காசு சேத்து வைக்கிறதோ இல்லைன்னா வந்துட்டு இந்த எடத்துக்கு நம்ம போலா அப்டின்னு நினைச்சிருக்கிறதோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவுது ஆ உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கா அந்த மாதிரி ஒரு ஆசை ஏதா வச்சுருக்கீங்களா தோழி
ஆமா தோழி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயிசுல இருந்து அந்த மாதிரி எண்ணம் எல்லா கெடையாது இப்ப சமீபத்துலதான் வந்துட்டு இந்த எண்ணம் வந்து வந்திருக்கு ஆ ஏன்னா வந்துட்டு என்னோட திருமணத்துக்கு அப்றோம் வந்து நா நெறைய இடங்கள் வந்து இப்போ சுத்துறது உண்டு அந்த மாரி இருக்கும் போது ப இந்த கேரளா திரை படங்கள் எல்லா நீங்க பாத்துருப்பீங்க மலையாள திரைப்படங்கள் அதெல்லா அந்த மலையாள திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா அதுல அந்த படங்கள் வந்து நம்ம தமிழ் படங்கள் மாதிரி ஒரு சிட்டில எடுக்கிறதோ அந்த மாரி இருக்காது எல்லாமே ஒரு இயற்கை காட்சியா இருக்கும் எல்லா காட்டுல எடுத்ததா இருக்கும் ஒரு அது சொல்றதுக்கே எப்டி இருக்கும் நமக்கு புடி இருக்கும் ச கேரளாவா இது அப்பிடின்னு சோ அந்த மாதிரி நம்ம அந்த திரைப்படங்கள்ல பாக்கம் போதே ச நமக்கு வாய்ப்பு கெடைச்சா கண்டிப்பா வந்து இந்த எடங்களுக்குல்லா நேர்ல போயி பாக்கணு ஏன்னா நம்ம வந்து ஒரு இயற்கை விரும்பியா இருக்கோம் நமக்கு இந்த மாதிரி இடங்கள நம்ம தேடி தேடி போயி எக்ஸ்பிளோர் பண்றோம் அப்டிங்க போது அப்ப வந்து அந்த படங்கள்ல நம் பாக்கும் போதே தெரியும் ஒரு படம் பாக்குறோம் அப்பிடின்னா அந்த ஹீரோ ஹீரோயின மட்டு பாக்க மாட்டோம் பின்னாடி பேக்கிரவுண்ட் எல்லாமே நம்ம பாப்போ இல்லைங்ளா அந்த மாதிரி வந்து பாக்கும் பொழுது வந்துட்டு சே இப்புடியல்லா எடங்கள் இருக்கா கேரளால அப்ப நம்ம கண்டிப்பா வாய்ப்பு கெடைச்சா போயி பாக் கனும் அப்டிங்கற மாரி ஒரு இது வந்து எண்ணம் வந்து எனக்குள்ள இருக்கு நானுமே எங்க வீட்ல சொல்லிட்டேதான் இருப்பேன் கேரளாக்கு போணு போணு ஆனா குறிப்பிட்டு எந்த எடத்துக்கு போறது எந்த எடம்னு எங்களுக்கு தெரியல அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி மாதிரியும் இருக்கும் இதே மாரி காடுகள் மாரியும் இருக் கும் மலைகள் எல்லாமே இருக்கும் கிளைமேட்டு வந்து நல்லாருக் ஒங்களுக்கு தெரியுமானு தெர்லை இப்ப வந்து பாத்தீங்கன்னா காட்ஸ் ஓன் கண்ட்ரி சொல்லி சொல்லுவாங்க கேரளாவ ஏனா அந்த அளவுக்கு ஒரு தண்ணீர்ரும் இருக்கும் ஒரு பசுமையான எட டனே சொல்லலாம் அப்புடி இருக்கும் போது நம்ம கண்டிப்பா வந்து ஒரு வாட்டியாது போயி பாத்தர்ணு ஏன்னா படங்கள்ல வந்து காட்டுறாங்க பாக்கும்போதே நமக்கு வந்து தாங்க முடிய மாட்டிங்கிது அப்ப வந்து கண்டிப்பா நேர்ல போய் பாத்தோன்னா நமக்கு அது ஒரு ஃபுல் ஃபில் ஆன மாரினு வச்சுக்கோங்களேன் அதுனால கண்டிப்பா போய் பாக்கணுன் ஒரு எண்ணம் இருக்கு தோழி கேரளாவுக்கு நீங்க தோழி
அப்ற தான் எனக்கும் எனக்கும் வந்துட்டு அவங்க கேரளால இருக்கிற ஊர் ஒரு ஒரு எடத்துக்குமே ஒரு ஒரு டிஸ்ரிக்ட்குமே போகணுன்ற ஒரு ஆசை எனக்கும் இருக்கு ஹம் ஒரு ரெண்டு மூணு எடத்துக்கு நாங்க இது வரைக்கும் போயிருக்கோம் பட் நெறைய எடம் இருக்கு நேத்து ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தங்க அப்டிதா சொன்னாங்க கேரளல இருக்கிற எல்லா டிஸ்ரிக்டுமே நா வந்து போயிட்டேன் இன்னும் ஒன் ஆர் டூ தான் வந்துட்டு பாக்கி இருக்கு அதுக்கும் வந்துட்டு நா போகணுன் நினைக்கிறேன் அப்டினு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சிரியமா இருந்துச்சு ஏன்னா வந்து அவுங்க கேரளாவோட வந்த பார்டர்ல தான் இருக்காங்குலமா அதுனால வந்துட்டுஅவுகளுக்கு ஈஸியா வந்து டிராவல் பண்றதுக்கு நறைய வாய்ப்பு இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் அப்டின் தோணுச்சு எனக்கும் அந்த மாதிரி வந்துட்டு ஆ அந்த மாரி கே கேரளாக்கு போயிட்டு அந்த எடங்கள்லா பாக்கணு அப்டி ஒரு ஒரு ஆசை இருக்கு அதுல்லாம பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப முருகருக்கு வந்துட்டு அந்த ஆ ஒரு ம் எ ஏ எட்டு அந்த கோயில் இருக்குமா இல்லையா அந்த ஓ எட்டோ போடுவா அதுக் சரியா தெரியல அந்த கோயில் எல்லாமே எனக்கு பாக்கணுன் சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கு அது இல்லாம வந்துட்டு சிவனுக்கும் அப்டிதான் உங்களுக் நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு சிவனுக்கும் வந்துட்டு இந்த இ இந்தியா ஃபுல்லாவுமே வந்துட்டு ஒரு ஒரு எடத்துல ஒரு ஒரு சிறப்பான வந்துட்டு அ ஷ் சிவபெருமானோட கோயில் இருக் கு அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அஹ் அ ஹரித்வாரு ரிஷிகேஷ் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஏழு எட்டு இது இருக்கு அந்த கோயில்கள் சிறப்பு சிறப்பான கோயில்கள் அந்த கோயில்கள்யெல்லா வந்துட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆச இருக்கு தோழி ஷோ இதெல்லா வந்துட்டு பாக்கணு அது இல்லாம பூனில வந்துட்டு அந்த ஷிரடி சாய்பாபாவோட கோயிலுக்கு வந்துட்டு போய்ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை இது அது வந்துட்டு எப்ப எனக்கு அமையு அப்படின்னு இன்னது எனக்கு தெரியல ஆனா வந்துட்டு கண்டிப்பா ஒரு நாள் போகணும்ன்ற ஒரு ஆசை வந்துட்டு இன்னுமு வச்சுக்கிட்டே இருக்கேன் அது வந்துட்டு வீட்டுல சொல்லிக்கிட்டே இருப்ப நம்ம வந்துட்டு போகணு போகணு அப்டின்னு சொல்லிட்டு ஆனா வந்துட்டு கரெக்டான அது ஒரு நேரம் இன்னு அமையல அப்டின்னு சொல்லிட்டு சொல்லலாம்
கண்டிப்பா தோழி ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆல் விஷியமே ஒரு நேரோ அமைஞ்சாதா நம்ம போய் சுத்தி பார்க்க முடியு இல்லைங்களா அதனால நேரம் அமைஞ்சா கண்டிப் அப்ப நீங்க போயிட்டு வருவீங்க தோழி
கண்டிப்பா நா வந்துட்டு இப்போ வந்து எங்கேயா போலா அப்டின்னு நெனைச்சா வந்துட்டு நம்ம ஒரு பக்கத்தலயே இருக்குற மாதிரி நம்ம ஒரு வண்டியிலேயே போயிட்டு வர மாரி ஒரு டிராவல் பண்ற மாதிரி ஒரு எடமா வந்துட்டு சூஸ் பண்ணி பண்ணி போயிட்டு இருக்கோ பட் கொஞ்சம் தூரமா வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியாலேயே நறைய விஷிய ன்டுஇருக் நறைய எடங்களு இருக்கு இந்த மாதிரி சிறப்பான கோயில்களு இருக்கு அதெல்லா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு லைஃப்ல ஒரு தடவையா வந்துட்டு அத போய் பாத்துட்டு வந்துணும்யென்ற ஒரு எண்ணம் வந்துட்டு இப்ப சமீப காலமா வந்துட்டு நம்ம நறைய வந்துட்டு டிவில வந்து காட்டுறாங்க இல்லையா இந்த சமூக வலைதளங்கள்யே வீடியோஸ்ல்லா போடுவாங்க இந்த மாரி இந்த முருகர் கே வந்துட் நாங்க இப்போ ரீசன்ட வந்துட்டு சேலம்ல வந்துட்டு இந்த கோயிலுக் முருகர் கோயில் பெரிய ஒரு செலை வச்சிருக்காங்க இல்லையா அந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தோ அங்க போகும்போது அங்க கீழ வந்துட்டு அந்த ஒரு முருகர்க சுத்தி வந்துட்டு ஒரு அ எட்டு கோயில்கள வந்துட்டு எங்க எங்க பழனி இருக்கு அதுக்கப்றம் திருச்செந்தூர் இருக்கு அந்த மாரி ஒரு எட்டு கோயிலோட பேர் போட்டு அந்த சாமி வந்து அங்க இருக்கிற சாமியே இங்கேயு இருக்கா அப்டின்ற மாரி அந்த முருகர் எல்லா வந்துட்டு செலை வச் வச்சிருந்தாங்க அத பாத்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாரி புள்ளரிச்சிருச்சி அப்டின்னு சொல்லலா ஓ இத்தன கோயில்கள் இருக்கா முருகருக்கு சிறப்பா அப்டின்னு சொல்லிட்டு இருந்துச்சி சோ அந்த கோயில்கள் எல்லா நம்ம பார்க்கனு அப்டின்னு மாரி இப்பதா வந்துட் கொஞ்சோ ரீசன்ட்டா வந்துட் அந்த ஒரு ஆசை வந்துச்சுனு சொல்லலா சோ அதெல்லா வந்துட்டு நம்மளோட நம்ம யோசிச்சி வச்சுட்ட இருப்போ இல்லியா போகலா போகலா அந்த மாதிரி ஒரு எடம்னு சொல்லலா இதெல்லா தா தோழி நா போகணு அப்டின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கே அப்டின்னு சொல்லிட்டு சொல்லலா தோழி நீங்க
கண்டிப்பா ஆமா தோழி நானு வந்துட்டு என்னோட வீட்லயு எல்லாரு கொஞ்சோ முருகர் பத்தர்கள்கனால இப்பதா போக ஆரம்பிச்சிருக்காங்க அது போக போக இதே மாதிரி போக போக நெறய எடங்கள் வந்து நாங்க சுத்துவோ அப்டின்னு நம்புறோ ஏனா வந்து அந்த மாரி அனிங்கலாமே போட்டு வச்சிருக்கோ ஒரு பழனி ஆகட்டும் திருச்செந்தூர் வந்து பாத்தீங்கன்னா சென்ற மாதம்தா போயிட்டு வந்தோ அந்த மாரி ஒரு பழனி வந்து இப்போ வரக்கூடிய நாட்கள்ல போற மாரி இருக்கு அத மாரி நெறய விஷயங்கள் வந்து போக போகதா நமக்கு அமையு இல்லிங்களா
அது அப்றம்தா எனக்கு பக்கத்தில பீச் இருக்கு அங்க வந்துட்டு குளிச்சுட்டு அங்க பீச்சல கொஞ்சம் நேரோ உக்காந்துட்டு சாமி கும்பிட்டு வரலா அப்டினுல்லா சொல்லுவாங்க நீங்க போகும் போது அந்த மாரி பீச்ச பக்கம்ல்லா போயிட்டு வந்தீங்களா தோழி
ஆமா அதா அது பீச்ல ஒரு வழியா‌ அது கடல் அ கடல வந்து எப்டின்னா நம்ம வந்து சாமி கும்புட்டு ட்ட அங்க கடல்ல முங்கிட்டு வரணு மூணு முங்கு வந்து அந்த அலைகள் வரு இல்லிங்களா அலைகள் வரும்போது முங்கிட்டு ட்டு வரணு அப்படிங்கிறது வந்து ஐதீகோ அதனால வந்து அது பீச் ச்சுனலா தப்பா சொல்ல கூடாது அதனால நம்ம வந்து ட்டு
ம்
அதனால நம்ம அங்க வந்துட்டு சாமி கும்பிட்டு அந்த மூணு மூங்கு நமக்கு கஷ்டமாதா இருக்கும் எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாதா இருந்தது ஏனா வந்து அலை அடிக்கும் போது நம்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா பாறைகள் தான் இருக் கும் பாறையில என் கால் வெரல் கல்லுல எல்லா அடி வாங்கினதெல்லாம் உண்டு அந்த மாரி ஒரு இது அந்த அலை அவ்ளோ போர்ஸா வரும்போது நம்ம வந்துட்டு முங்கி எழுந்திக்கிறது வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கஷ்டமாதா இருந்தது தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உப்புகரிக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு ஜுவெல்ஸோ அந்த மாரி எல்லா போட்டு போறதை வந்து தவிர்கலாம் அந்த மாரி நீங்க ஒரு தாலி செயினோ அந்த மாரி ஏதாவது போட்டிருந்தா கூட நீங்க ஒரு சுடிதார் போட்டு போறீங்க அப்டிங்கும்போது அந்த ஷாலோட சேத்து பின் பண்ணிக்கோங்க அவர் கடைசி முறை வந்து போம் போது அவர் அப்டி தா பின் பண்ணிக்கிட்டோம் என்னா நம்மசொல்ல முடியாது ஏன்னா அலைல வந்து நம்ம பாட்டுக்கு குனிஞ்சு எந்திரிப்போ ஆ நகை வந்து போயிடுச்சுன்னா அது போனது தா ஏன்னா அது அவ்ளோ பெரிய கடல் இல்லங்களா வந்து நீங்க அத ஒரு பின் உசி வச்சி ஷாலோடயோ இல்ல உங்க டிரெஸோடயோ வந்து தாலி செயின் அந்த மாரி இருக்கிறத வந்து நீங்க பின் பண்ணிக்கிட்டிங்க அப்டினா அது ஒரு நல்ல ஒரு சேஃப்டி ஆப்ஷனா இருக்கு தோழி
கண்டிப்பா ஏன்னா வந்துட்டு நாங்க வந்து எனக்கு பீச்சன்ற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப புடிக்கும் ஏனா நாங்க இப்பயும் வந்துட்டு எங்க ஊருக்கு போகும்போது அந்த ஒரு ஒரு ஒரு மாச இருக்கோனா அந்த ஒரே ஒரு நாளாவது கண்டிப்பா வந்துட்டு அந்த பீச்ல போய் கால் வச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணி வர்றது எனக்கு ஒரு வருத்தமா இருக்கு தோழி அதனால வந்துட்டு எனக்கு இந்த மாரி வந்துட்டு திருச்செந்தூரு சொன்ன உடனே எனக்கு அந்த கடல் ஞாபகம் வந்துச்சு எப்பயோ வந்துட்டு நெறைய பேர் சொல்லுவாங்க நா எங்க போய் குளிச்சுட்டு வந்தேன் அங்க வந்துட்டு அங்க ஒரு நல்லா சூப்பரா இருக்கும் அந்த தண்ணி எல்லா ரொம்ப கிளீனா நல்லா இருக்கும் அ பக்கத்துலயே கோயில் இருக்கு அப்டின்ற மாரி அதை பத்தி நானு அ உங்க கிட்ட சொல்லணும்னு நெனைச்சேன் அது ஒண்ணுதா அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த கன்னியாகுமாரில வந்துட்டு நம்ம பாத்தோம்னா அந்த அ சன்ரைஸ் சன்செட் எல்லா பாக்கலாம் அப்டின்னு சொல்லுவாங்க இல்லயா அது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்டினு சொல்லிடு சொன்னே அந்த வள்ளுவர் சில கிட்ட வந்துட்டு அந்த ஒரு சன்ரைஸ் ஆகுறதெல்லாம் வந்து எல்லா கூட்டமா நின்னு பாக்கறது அதெல்லாம் வந்துட்டு நெறைய நா வீடியோஸ் பாத்திருக்கேன் அதுவும் வந்துட்டு ஒரு தடவை கண்டிப்பா போய் பாக்கணும் அப்டிற வந்துட்டு யோசிச்சி வச் சுருக்கேன் தோழி
ஆமா தோழி நானும் நானும் வந்து கன்னியாகுமரிக்கு போயிருக்கேன் அது வந்து பா பாத்திங்கன்னா ஒரு மூணாம்து வகுப்பு படிக்கும் போது போன நால எனக்கு பெருசா ஞாபகம் இல்ல தோழி மறந்து போச்சு ஆ வந்து நம்ப சின்ன வயசுல போறத விட இந்த மாரி கொஞ்சம் இளம் பருவத்துல இருக்கும்போது போனோம் அப்டின்னா நம்ம வந்து வாழ்நாள்ல மறக்க மாட்டோம் இல்லங்களா என்னோட பத்தாம் வகுப்பு நா படிக்கும் போது என்னோட சமூக அறிவியல் ஆசிரியர் அப்டின தா சொல்லுவாரு அவரு வந்து நிறைய இடத்துக்கு வந்து போயிட்டு வந்திருக்காரு அமர்நாத் கேதர்நாத் அந்த மாரி நிறைய இடங்களுக்கு போயிட்டு வந்திருக்காரு அப்ப அவரு வந்து சொல்லுவாரு இந்த மாரி இங்க வந்துட்டு ஆ என்ன மாரி எக்ஸ்ப்ளோர் பண்றதா இருந்தா நீங்க வந்துட்டு சிறு வயதுல போகாதீங்க நீங்க ஒரு காலேஜ் படிக்கும் போதோ இல்ல ஒரு இருவது வயசுக்கு மேல போனீங்கன்னா அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மறக்காது அப்டினு சொல்லி சொல்லியிருக்காரு அதே மாரி இப்போ நா ஒரு இருபது வயசுக்கு மேலே வந்து ஒவ்வொரு இடத்தையும் நா போய் பாக்கிறது வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஒரு மலை பிரதேசம் மாவட்டம் எந்த இடத்துக்கு வந்து போறனாலும் அது நல்லா ஞாபகம் இருக்குன்னே சொல்லலாம் தோழி
கரெக்டா சொன்னீங்க சின்ன வயசு இருந்ததுனா நமக்கு அந்த அளவு ஞாபகம் இருக்காது ஒரு புகைப்படம் எடுத்து வச்சாதான் ஞாபகம் இருக்கும் ஆனா வந்துட்டு ஒரு பெரியவங்க ஆனதுக்கு அப்றோ வந்துட்டு எந்தெந்த எடத்துக்கு போறோம் என்ன என் ஏதுனு சொல்லிட்டு நல்லாவே வந்துட்டு நம்ம மெம்மரில இருக்கும் அப்டின்னு நினைக்கிறேன் நானும் ஆ கண்டிப்பா தோழி இன்னொரு இந்த மாரி நிறைய இடங்கள் வந்து தட்டனமா யோசிச்சி வச்சி நம்ம ஃப்யூச்சர்ல வந்துட்டு இந்த மாரி ஒரு பிளான் போட்டு போகலாம் அப்டி நெனைக்கிறதும் ஒரு நல்ல விஷியம் தா நெனைக்கிறே அதுவும் நம்ம கூட இருக்கிறவங்க கூட ஒரு பசங்கள கூப்ட்டு போறது நம்ம பெரியவங்களோட போறது கோவிலுக்கு கூப்ட்டு போறது இந்த மாரி விஷியங்கள்லாம் பண்ண போது அது வந்துட்டு லைஃப் லாங் மறக்காது அப்டின் சொல்ட்டு சொல்லலாம் தோழி சோ இந்த மாதிரி நறையா விஷியங்கள் வந்து ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்டின் சொன்னாரு சொல்லலாம் தோழி
கண்டிப்பா தோழி இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடச்ச கண்டிப்பா பே சலாம் நன்றிங்கத் தோழி ம் ம்